ஆ என்னப்பா குட் மார்னிங் குட் மார்னிங்
என்ன பண்றீங்க
நானப்பா நான் தோ உ குக்கிங் குக்கிங்
குக்கிஙா செரி
ஆமா ஆ நே முட்ட கொழம்புற இருக்கு அப்படியேவும் அதனால வெறுமனைே சாப்பிச்சு மட்டும் முட்டை மட்டும் அவிச் சாப்ப
சேரி சேரி சேரி
ஆமாப்ப காலையிலைக்கு கொழம்பு டக்
என்னதுத்தே
கோ கோதுமை தோசை தக்காளி சட்னி
ஓ சேரி சேரி காபி சாப்பிட்டீங்களா அத்தே
காபி சாப்புட்டேன்ப்பா கேக்குதா வாய்ஸ் நல்லா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது த்தே
ஆ சரி ஓகே கேப்பா கோ காபி சாப்புடேப்பா நீங்க காபி சாப்ட்டீங்களா
இந்தோ இப் குடிச்சுட்டே இருக்கேன
குடிச்சிக்கிட்டே இருக்கியா யா கேக்குது காபி குச்சுட்டே எங் கூட பேச யா ஆ ஆ சரியா சரியா ஆ
டி குடிச்சுட்டுதான் இ
ஆ
குக் பண்ணனும் அத்தே
ஓ சேரிப்பா அவன் ஆபீஸ் போயிட்டானா
ஆ ஆமா அத்தே கிளம்பிட்டாங்க சிக்ஸ் தேட்டிக்கே கிளம்பியாச்சு
ம் சரி சரி அ நீங்க இன்னும் ஜிம்முக்கு போறீங்களா
ஆமா த்தே இன்னைக்குதான் மறுபடியும் கன்டினியூ பண்ண போறோம்
அ சரி சரி ஒரு வாரமா போலயா
ரெண்டு வாரம் ஆச்சுலத்தே ஊருக்கு ஒரு வாரம் போயாச்சு வந்து ஒரு வாரம் வண்டி சரில்லாம போயிரு பேட்டரி இல்லாம நின்னுட்டே இருந்தது
சரி அது சரி பண்ணியாச்சா
ஆ ஆமா த்தே டூ டேஸ்க்கு முன்னாடிதான் சரி பண்ணும்
பாட்ரி புதுசு போட்டீங்களா அதே சார்ஜ் போட்டாச்சா
அதேதாத்தே அது என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்ரி வந்து இந்த இன்வென்டரு ஜென்ரேட்டர்க்குதா இந்த மாரி பாட்ரி யூஸ் பண்ணுவாங்களா அதாவது நிக்காம ஓடிட்டே இருக்கணுமா நம்ம வந்து ஒரு ஒன் வீக் நிறுத்துனாலுமே இந்த பட் வந்து ஸ்டாப் ஆயிருமா
ஆ நா அதா டேலி சொல்ற வ வ இப்ப வந்து நீங்க ஈவ்னிங் வந்து வாக்கிங் கூட்டு போறீங்கல்ல ஸ்கூபிய ம் அந்த டைம்ல அ அந்த டைம்ல அப்டியே ஒரு கீழ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்னு ஓட உட்டுட்டீங்கனா போது
ஆ இப்போ நம்ம வீட்ல இருக்குறப்போ பிரச்ன இல்லதே நம்ம ஊருக்கு எங்கயாச்சு போனா நின்றுது யார்ட்டயாச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்றோ ஆ அவங்க எப்டி பண்றாங்க என்னன் புரிய மாட்டிக்குது அல்ஸ் ஸ்டாப் ஆயி தா இருக்கு ஆமா அதா ஆமா மறுபடியு இதே ப்ராப்ளம் வந்துச்சு னா அவங்க வேற பாட்ரி நா அவங்க சொன்னாங்க ஒன்னு ரிட்டன் போட்டு வேற வாங்கிக்லா வாரண்டி இருக்குன் சொன்னாங்க பட்டு பாட்ரில எதுவு பிரச்சன இல்லையே நம்ம ஊருக்கு போனா நிக்கு அது அதோட கெப்பாசிட்டியே அவ்ளோதா அதுக்கு நம்ம என்ன பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க
ஆமா ஆனா நீங்க இப்பதைக்கு ஊரு எங்கயு போலல்ல அதனால இத டெய்லி கொஞ்சோ ஸ்டாட்
ஆமா ஆமா தே அதுலதா ஆபீஸ் போய்ருக்காங்க இப்போ
ஓ அப்டியா ஆ
ம் அதுதா இன்னொருக்கா ப்ராப்ளம் வந்துச்சுனா
ம்
இன்னொரு பேட்ரியே மாத்திர்கா சொல்ற
ஓ சேரி சேரிப்பா அதா ரெகுலரா சும்மா ஒரு அஞ்சு நிம்ஷோ ஆ ஒரு பத்து நிம்ஷோ அஞ்சு நிமிஷோ அ ஓட விட் டா கூட போது
ம் போது பட் நம்ம ஊருக்கு போறப்போ யார் கிட்டயா சொல்லிட்டே இருக்கிற மாரி இருக்குதே
உம் இது ஊருக்கு நீங்க இன்னும் எப்போமாவதுதானே போவீங்க என்ன
ஆமா ஒன்ஸ் ஆச்சி கிளம்பிர்றோ
ஆமா அத அப்ப பாத்துக்கலாம்
உம் ஆமா த்தே
இப்பதைக்கு பாதுகாப்பா வச்சுக்கோங்க
ஆ சேரி சேரி
எனக் இது மாதிரி தா நா அங்க ஓ டீநகர்ல இருக்கும் போது அப்படிதா அப்போ பஸ்ல போயிடுவனா அப்டியே வீட்டுல இருந்து ஹ வீட்டுல இருந்து நடந்து பஸ் ஸ்டாப் போயி பஸ்லயே இப்ப போயிட்டு வந்துருவே வேலைக்கு அப்போ எனக்கு இப்படி தான் ஆகு பா அப்படியே ஆமா வண்டி பேட்டரி இதாயிடும் அப்ப நான் பேக்லயே வ ச இது பைக் கீய வச்சிருப்பே வச்சுட்டு ஈவினிங் வந்தது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெளியில உக்காந்துட்டு ஆ இத பைக்க ஓட விட்டுட்டே அப்படிய ஒரு பத்து நிமி அஞ்சு நிமிஷம் உ்காந்துருப்பே ஃபோன பார்த்துட்டு அப்பற அப்படியே மேல வருவே அ ஏன்னா அது ரெண்டு மாடியா மேல ஏறிட்டு கீழே எறங்க முடியாது அப்படின்ட்டு சாவிய பேக்லயே போட்டு வச்சிருப்பேன் ம் ஆமா அப்படியே பைக்க ஒரு பத்து நிமிஷ ஓட விட்டுட்டு அப்படியே மாடி ஏறிடுவே
ஆஹ்
ஆஹ் நை நய் அது ஏதோ படத்துல சிவாஜி கணேச சொல்ற மாரி
ஆஹ்
சொல்லுவாரு காதல்னு எல்லாம் பொய்யா அப்டிங்குவா ஆஹ அஹ் அஹா ஏன்னா அதுல வந்து அந்த படத்துல சரோஜாதேவி வந்து அவரோட ஒரு பழைய க்ரைம்ம வந்து இது பண்றதுக்காக போலீஸ்ல இருந்து சி ஐ டி மாதிரி வந்து அவர லவ் பண்ற மாரி நடிச்சு அந்த பழைய இது அவரு பண்ண இத வந்து கண்டுபிடிப்பாங்க ஹலோ
ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க தே
அப்ப அத வந்து சிவாஜிகணேசன் நல்லா சொல்லுவாரு நீ ஒன்னோட இத கண்டுபிடிக்கறதுக்கு காதல்ங்கிற அந்த இதுதா உனக்கு கிடைச்சுதா அப்டிம்பாரு அத்தனையும் அ அத்தனையும் பொய்யா அப்படின்னு அது மாதிரி சாமி இதெல்லாம் சொமப் இப்பப்பா டெய்லி ஆஹ் எங்க போனாலும் காய்கறி வாங்கிட்டு வருவேன் காய்கறிய வாங்கி சுமந்துட்டு வருவேன் ஜாமன சுமந்துட்டு போய்ட்டு வருவேன் ரெண்டு மாடிப்பா என்ன அவ்வளவூ. அவ்வளவும் செஞ்சு எல்லாம் போ எல்லாத்தையும் மறந்துடுறாங்களே ஹே.
சேரி சேரி சேரி சேரி.
அவங்க அம்மாவ வச்சுக்கிட்டு இருக்காங்களே அஹ. அப்ப என்னோட உழைப்பு நா ஒழச்சு ஒழச்சு காசையுங் குடுத்து ஆ ஒடம்பையு செஞ்சு ஒழச்சு அவ்ங்க அம்மா வந்து அப்டியே சும்மா நோகாம ஒரு பைசா செலவுல்லாம நல்லா உக்காந்த எடத்துல வ வ இது பண்ணிட்ருக்காங்க ஆ இப்ப என்னோட இது இவ்ளோ ப்பு எல்லா வேஸ் ட்டா ஆ இப்ப வந்துட்டு மாடீன்னது ஞாபகொ வருது ப்பா வேற ஒண்ணு இல்ல மாடீன்னது ஆமா மாடீன்னது அவ அவ ரெண்டு மாடிப்பா ஏற முடியாம ஏறுவே சாமான டெய்லி க்குமோ அப்டிதா எனக்கு ஒரு ஆளுக்குனாலுமே நம்ம சாமான வாங்கிட்டு தா வர்றே
ம் ம்
அ இருந்தாலு நம்ம அப்ப ஆவ ஜாமான தூக்கிக்யிட்டு ஏற முடியாம ஏறில ஒரு பை இது லன்ச்சு பேக்கு வேற இந்த பேக்கு வேற ஏற முடியாம ஏறுவே சேரியா காலையிலக்கி என்ன சாப்பாடு ஒனக்கு
காலையில கார்ன்ஃப்ளேக் சாப்புல்லாம்ட்டு இருக்கே இல்லன்னா அன்னக்கி நீங்க கேப்ப ரொட்டி சொன்னீங்கல்ல ரெசிப்பி ஆமா
டமுல்லா இல்ல
ஆமா அதா நா வந்து நேத்து டீமாட்ல கேப்பமாவு வாங்கித் வன்ட்டே
ஓகே ஓகே அ
ஆமாத்தே இன்னக்கி அது மாரி பிரேக்ஃபாஸ்ட் பண்லாமா இல்ல லன்ச்சுக் பண்ண போறேனான் தெர்ல
ஆ வாய் அங்க இருந்துச்சு இல்லப்பா
லூஸ்ல இரு
ஆ சூப்பர் சூப்பர் ஆ அது ஒண்ணு வேல இல்ல சும்மா அப்டி கிண்ட வேண்டியதுதா வெங்காய இது போட்டு தேங்கா தேங்காவ விருப்போயிருக்கறவங்க போடுவாங்க ங்க இல்லன்னா போட மாட்டாங்க இல்ல ஆ ஆமா ஆனா தேங்கா போடாமதா சாப்பிடுவியோ ஆனா நீ போட்டு கொஞ்சோ சாப்ட்டுப்பாரு நல்லா இருக்கு அது நமக்கு எடை ஆமா எடைல எடைல அந்த தேங்காவ நம்ம கடிக்கும்போது அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு ஹஹாஹ. ம் சேரியா செஞ்சு பாரு ஹ்ம் ஹலோ
வாய்ஸ் கேக்லத்தே
ஆ அதா எடைல கட்டு கொஞ்சோ பிரேக் ஆயிருச்சு இப்ப கேக்குதாப்பா
ஆ கேக்
ஏன் தெரில எடைல எடைல கட்
நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு்க்கு ம்
பிரேக்ஃபாஸ்ட்டு்க்கு கோதும தோச வெங்காயோ தக்காளிய அரச்சு கொதிக்க விட்டுருக்கேன்ப்பா
ஓ சூப்பரா இருக்கு
ஹலோ ஆமாயா ஆமாயா கோதுமை தோசையு அதுவு காலைலக்கு மதியத்துக்கு அதா மு முட்டு குழம்பு இருந்தது. அதனால அதனால சோறு மட்டும் குக்கரில் வச்சு முட்டை அவிச்சு சாப்பிட் க்கேன் புது டிபன் பாக்ஸ் புது டிபன் பாக்ஸ் லன் லஞ்ச் கட்டிருக்கேன்.
ஹஹ ஜாலி ஜாலி.
ஆமா.
ஹ ஹ
அம்மாட்ட பேசிட்டிருந்தேன் அம்மா போன் பண்ணாங்க நீ நீ போன் பண்ணும் தா போது அம்மாதா பேசிட்டுருந்தாங்க
அப்படியா அது சொல்லவே இல்லையே அம்மாவ என்ன பேசுனீங்க
அதான் பாவம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதான் சொன்னே இது மாதிரி செருப்பு இந்த ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இன்னும் எனக்கு சரியா வர்ல கால் காலெலாம் வலிச்சு கொடையு பார்த்தா மடக்க கூட முடியல குவாலிட்டியா இல்ல அது அதனால போயிட் ட்டு இந்த வ அத இதுக்கு டீநகர் போயிட்டு அது மட்டு அங்க வாங்க போனேன்னதூ அம்மா ப அந்த டிபன்பாக்ஸ் வாங்குனே அப்டின்னன அம்மா அய்யய்யோ டிஃபன் பாக்ஸ் ச போய் எதுக்கு வெல குடுத்து வாங்குனீங்க நா அவ்வளோ வெச்சிர்க்கேனே ஆ இப்போக் கூட நானு வித்யாட்ட கேட்டு வித்யா வேணான்ட்டாலேனுச்சு நா அதா சொன்னே நா வாங்குற மாரி அவள்ட்ட எதுவ்மே சொல்லல நா வாங்குற மாரி சொல்லியிருந்தேனா கூட ஆமா அத்தக்கூட கேட்டாங்கன்ட்டு எடுத் து வந்துருப்பா எனக்கா திடீர்னு ஏ
அது எல்லா சின்ன பசங்க கொண்டு போற மாரி ஒரே பாக்ஸு
இல்ல ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கும் வச்சுருக்கேன்னாங்க அம்மா
ஆமா ஆமா ஓ அதுவும் அவொங்களுக்கு பிடிக்குமா
ஆஹ் ஆமா இது நான் தா சொன்னேல இவெங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற அதே டிஃபன் பாக்ஸ தான் ரெண்டு அடுக்கத இவ்வளோ நாள கொண்டு போயிட்டு இருக்க
அப்படியா அப்ப சொல்லிருந்தா கூட நான் அதை எடுத்து பனே
சொல்றே நம்மளால அந்த லிமிட்டுக்கு மேல சாப்புடவு முடியாது என் அவ்ளோதா அந்த அந்த சின்ன பிள்ளைல இதுங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்ட டிபன் பாக்ஸ் தான் அதுல ஒன்ல சோறு ஒன்ல காயும் எடுத்துப்பே கொழம்புக்கு இந்த திருகுற மாரி கி இது ஒரு ஒரு சம்படம் வச்சிருக்கே அதுல கொண்டு போயிட்டு இருக் னா சரி டப்பா டப்பாவா இருக் க்கு அப்டின்ட்டுதா சரி மூணு அடுக்கா அதுவே அதே சைஸ் தான் அதுல மூணு அடுக்கு
ஹலோ
ஆ
தே வாய்ஸ் ப்ரேக் ஆயிட்டே இருக்கு
ஏன் அப்படி
தெர்லயே ஏ ஹெட்ஃபோன் ஆ ஹெட் போன் போட்டதுனால நெனைக்கிறேன்
ஓ சேரி சேரி இப்ப கேக்குதாப்பா
ஆ கேக்குது கேக்குது அத்தே
ஆ
ஆ அடுத்து என்ன சொன்னாங்க
ஆஹ் அதான் நாத்து சொல்லியிருந்தா நான் குடுத்தருப்பனே எவ்வளவு ப்போ வச்சிருக்கேன்னு அவ கேட்டேன் அது ஒன்னும் வேண்டாமான்ட்டு போயிட்டா அப்படின்னுச்சு அவங்கற அதது சொன்னே ஆ அதா எனக்குமே நான் வாங்குற ஐ டியாவே இல்ல ஆனா அது எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ள இரு இருந்துச்சு நம்ம எப்ப எப்பவாது வாங்கணும் இது வாங்கனா ஒரு முன்னூறு ரூபா